கொஞ்சோ தொல தோழிப் எப்டி இருக் எப்டி இருக்கீங்க தோழி
நலமாக உள்ளேன்
நலம் ஆஹ் நான் ஆஹ் நானும் நலம் உள்ளன் உள்ளேன் அஹ் இது இன்னைக்கு என்ன என்ன பண்ணீங்க அது மட்டும் சொல்லுங்க
நான் இன்னைக்கு, இன்னைக்கு நான் பூங்கா வீட்கெல்லாம் சென்றேன் தோழன் நானும் என் தோழியும் பூங்கா வீட்டுக்கு ஆஹ் சென்றுவிட்டு பேருந்து பெயிட்டு பேருந்து சென்று என் தோழியை பேருந்தில் ஏற்றி விட் சின்னரிட் ஆ கெளம்பி வந்துட்டேன் தோழன்
இப்போ அது மாரி இல்ல ப்ரதர் நார்மலா பேசுற மாரியே பேசுங்க
ஓகே ஆஹ் செரிங் தோழன்
ஏனா நமக் இப்ப இன்னிக்கு என்னா என்னா பண்ணீங்க இன்னிக்கு ஃபுல்லா
இன்னிக்கு டே ஃபுல்லா பாத் தீங்க இன்னிக்கு நாள் முழுக்க நானு வீட்டில் தான் தோழன் இருந்தன் ஒரு மூன்று மணி அளவில் மட்டும் நான் வெளியே பூங்கா வீட்டுக்கு சென்று விட்டு திரும்ப வீட்டிற்க்கு வீட்டுக்கு வந்துட்டேன் தோழன்
ஆஹ் ஓகே ஓகே நா என்னா பண்ணிர்ப்பே இன்னிக்கு ஃபுல்லா வொ ஒன் டே ஃபிரண்ட்ஸ்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருப்பே டீ மட்டு நா சாப்ட்டு வருவே பசங்களு எவ்ளோ தா மணிக்கு இல்ல எப்டி தா இப்டி நீங்கி அப்டியே போச்சி ஜிம்முக் போய்ட்டு அப்டியே ஒர்க்கவுட் மாரி பண்ணிட்டு வாங்க அது தா இன்னிக் ஆஹ் உங்க ஃபிரண்ட்ஸுகெல்லா எப் எப்டி இருக்கு உங்க தோழிகளெல்லா எப்டி நல்லவங்களா அப்டியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அவங்ககிட்டலா
ஆ நேரம் ஸ் செலவிடுவேன் தோழன் நல்லவங்களு இருக்கிறார்கள்
ம் ஆ கூட ரொம்ப க்ளோஸா ரொம்ப நெருங்கின நண்பருனா யாருன் சொல்லுவீங்க நீங்க
நெருங்கிய நண்பருனா யுவராானிங்கற தோழி தோழன் அவங்க பாத் தீங்கன்னா என் சிறு வயதில் இருந்தே இன்னும் வரையிலும் என் மிகவும் நெருங்கிய நண் பன் நெருங்கிய தோழி
ஆஹ் ஆஹ் எனக்கும் நெருங்கிய தோழன் ஒன்னு இருக்கான் அவன் அவே எப்டி பேசுவான் பாத்தீங்கனா ரொம்ப ஜாலியான டைப்பு எனக்காக ஒரு ஒரு கஷ்டோ அது மாரி இருந்தா அவ கொஞ்சோ எனக்கு எடுத்து சொல்லுவா இத இப்டி பண்ணு அந்த மாரி இப்ப நா ஒரு ஐடியா நா கேக்கறே இந்த எடு இந்த எடுத்து நா பண்ட்டா நா இந்த வேலைய எடுத்து நா பண்றன் சொன்னா அவ ஒரு ஐடியா குடுப்பா அதுக்கடுத்து நா தோழிகள் ஏது
ஆஹ் இருக்கறார்க இருக்காங்க தோழன் எனக்கு பாத்தீங்ன்னா நெறையா பேர்ருக்காங்க தோழன்
ஆஹ் அஹ் ல்லா முடிச்சிருக்கீங்க
பாத்தீங்கனா பட்ட படிப்பு படித்து முடித்து முடித்திருக்கிறேன் தோழன் நீங்க தோழன்
ரெண்டு ரெண்டு முடிச்சிரு கே பி காம் சி ஏ
ஓகே ஓ ஓகேங் தோழன்
என்ன ஒர்க் ஃப்ரமா இல்ல வீட்லயே இருக்கீங்களா என்னா வேலைக்கு என்னா போறீங்களா
இல்ல இல்லைங் தோழர் நான் இப்பொழுது வீட்ல தான் இருக்கிறேன்
அ அ அ நானு அ கம்பெனி ஐ டி கம்பெனி தெரியுங்களா
அ ஆமாங்க தோழன்
அ ஹலோ நானு பைன் உள்ளேன் அது உள்ளேன் அது திடீர் திடீர்னு வேல என்ன இருக்கும் அவுங்க என்ன ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க இப்ப ஒரு அ என் கூல ஒரு பத்து பேர் இருப்பாங்க கீழ பத்து பேர்ல ஒரு டி டி எல் ன்னா லீடருன் வாங்க தலைமை தாங்குவது அப்புடின்னு சொல்லுவாங்க அவுங்களோட தலைமை தாங்கி அவுங்க என்னன்ன டாஸ்க இப்ப இந்த ப்ராஜெக்ட் இந்த வேலையா இந்த வேல குடுத்துருவாங்க ஏ கம்பெனியில இந்த வேலய மாத்த கீழ இருக்கறவங்களுக்கு நா எடுத்து சொல்ணு ஓ இந்த ப்ரா இது எடுத்து நா பண்ணி ஆமா எடுத்து பண்ணி நீ அது அந்ததுல வச்சு கொஞ்சோ டிசைனிங் அத என்னா பண்ணுங்க செய்யுங்க அது மாதிரி பண்ண சொல்லுவாங்க சோ அப்டினு கேள்விப்பட்டு இருக்கீங்களா ஆ அல்ல ஒ ஆ அல்ல வேல செய்
ஓ நா மிகவும் நன்றி தோழன் நீங்கள் சிறு வயதில் விளையாடிய விளையாட்டு என்னன்
ஆ சில பேரு இது பொம்பரம் அது மாரி வெளையாட்டுதா கல்லாங்கா அப்டின்னு ஒரு கல்லாங்கா அப்டின்னு அஞ்சாங்கா நாளந்தா அப்டின்டு ஆ அது மாரி வராது இந்த பொம்ம எடுக்கும்போது அந்த அப்ன்ட்டு எதோ அப் ன்லா சொல்லுவாங்க ஆ அ அது அது எது அப்ப ஆ இப்போ அத எடுத்தா அப்பிட்டோனா ஃபர்ஸ்ட்டு பர்ஸ்ட் அப்பிட்டோ செகண்ட் அப்பிட்டோன்னுவாங்க
ஆ ஆமாங்
ஆமா கல்லாங்கா ரெண்டாங்கா மூணாங்கா அப்டின்னு ஒன்னாங்கன்னா ஓ ஓ ஒன்னாங்கான்னா ஓ ஒரு ஒரு கல்லா எடுத்து போனு ரெண்டாங்கன்னா ரெண்டு கல்லா எடுத்துட்டு போனு மூணாங்கானா மூணு மூணு கல்ல எடுத்தெடுத்து போடனு அது மாரி எல்லா விளையாண்டுக்குறே நீங்க அந்த மாரி
ஆ வெளாயாண்டு இருக்கே நீ தோழன்
அ அ அதுல உங்களுக்கு ரொம்போ ஆசைப்பட்ட விளையாட்டுனா எது
தாயம் பல்லாங்குழி
பல்லாங் குழில தாயத்துல எந்த மாரி சொல்லுங்க எப்டி பண்ணா அது நல்லாருக்கு
தாயம் தாயம் பாத்தீங்னா சதுரம்ல இருக் சதுரம்ல ஆ பன் ஆ சென்ட்ரல் ல ஒரு பாக்ஸ் பொட்டி போர் அ சென்ட்ரல்ல ஒரு பாக்ஸ் போட்டு நாலு பக்கமும் நாலு சதுரங்கள் இருக்கு தோழன் அதில் ஒவ்வொன்னும் ஆறு பெட்டிகள் இருக்கும் தோழன் ஆஹ் ஒன் ஆஹ் ஒண்ணு போட்டம்னா தாயம் தெர்லனா அப்பதா நம்ப பழுக்க முடியு சோ பழுத்து உள்ள ஒவ்வொன்னா நம்ம உருட்டுவோம் இல்லைங்ளா தாயத்த உருட்டையில ஃபைவ் ஃபோர் இது மாரி வரும் தோழன் ஒவ்வொரு கட்டத்தையு நெகுத்திக்கிட்டே வரணு தோழன் நகுத்திட்டே வந்துட்டு உள்ள எண்ட்ரு ஆவணுங்க தோழன் இதுல வந்து ஆப்போசிட் ஆ எதிர்ப்புற இருக்க போதன் வந்து வெட்டாம இருக்கணுங் தோழன்
ஆ எனக்கு போய்ட்டு பம்பரொ சொன்ன பாத்தீங்களா ஆமா விரும்பி ஆடு வந்தா அததா ஆடுவ ஒரு இளம் வயசு உள் அந்த வெள் இளமையான வயசுதா இருக்காதுனா ஆர்வம் அதிகம்
ஓகே ஓகேங் தோழன்
கேள்விப்பட்ருக்கீங்ளா
ஆமாங்
ஆஹ் அத அது அத பத்தில்லா உங்களுக்கு தெரியுமா
அந்த லெவலுக்கு நா அந்த அந்த கேம் நா வெளாண்டதில்லைங் தோழன் பட் ஆனா பாத்ருக்கே அவ்ளோதா
ஓகே ஓகே அது மாரி கால்பந்து ரெண்டாயிரத்தி இருவத்தி அ அஞ்சி ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சில ஃபிஃபா கப்புனு அப்டின்னு மெஸின்னு ஒரு ப்ளேயரு அவரு ஆமா வெளையா வெளையாடு அ நம்பரு அவருதா ஃபிஃபா கப்புன்னா வோல்டு உலகத்திலே ஒரு ஃபுட்பால் எடுத்து நடத்துவாங்க அதுகு ஃபீஃபா னா மெக்ஸ் அ அர்ஜென்டீனான்னு அப்றோ ப்ரோடேல்னு ஒண்ணு இருக்கு எப்டி நம்ம சி எஸ் ஏ டெல்லி அப்டினு சொல்லுவாங்க பாத்தீங்களா
ஆமாங் தோழன்
வந்து அந்த வெளிநாட்ல இதுவு இதுதா ஐயோ வெளிநாட்ல அந்த கேரளால இதுதா ரொம்ப விரும்பி பாப்பாங்க நா தமிழ்நாட்ல பொறுத்த வர்லையு அந்த கே வெ தமிழ்நாட்டு பொறுத்தவரையு ஆ கிரிக்கெட் ட்டுன்னு எல்லாரு ஒரு ஆ விரும்பி பாப்பாங்க அ அதுல காசு போட்டு ஆ வெச்சி வியாபாரம் பண்ணுவாங்க அங்க வெ வெளிநாட்ல பாத்தீங்கன்னா அதுதா கால்பட்லர் அப்டின்னு போட்டு அஞ்சு டீம் இருக் ஆமா ஆமா அந்த ஒரு அஞ்சு டீம் இருக்கு அ அஞ்சு பிளேயர் விளையாட்டு பிளேயர் இருப்பாங்க அந்தந்த ஊருக்கு அர்ஜென்டினானா ஒரு டீமு போர்டன்னா ஒரு நாடு பிரேசில்னா ஒரு நாடு அந்த இந்த பிரேசில்னா நாடு இந்த பெ இந்த நாடு பேர்ல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க ச் கேள்விப்பட்டி இருக்கீங்ளா ஆமாமா அது மாரி எடத்துல அந்த இம் மாரி நாடெல்லா இருக்கு அவுங்க அவுங்க நாட்டுக்காக அவுங்க வெளாடுறாங்க இந்த நாட்ல ஃபீஸ் வாங்காம போனா நேஆவு இப்ப எப்டி ஐ பி எல் னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருவ தெஞ்சிலாமா இப்ப ஆசிப் இரண்டாயிரத்தி இருவத் ஆலு வின் அவ அ வெளாட்டு கோப்பை வென்றுவிட்டார்கள்ல கேள்வி பட்டிருக்கீங்ளா அதே மாரி டீம் ஆமா அதே மாரி பிசானு அந்த விளையாட்டுல ரெண்டாயிரத்தி இருபது மெஸின்னு ஒருத விளையாட்டு வீரர் தா பண்ணி குடுத்தாரு பண்ணி விண்ணாணரு ச்சு ஓகேங்களா சில கேமுங்கலா இப்போ நம்ம தமிழ்நாடுதா கிரிக்கெட் வெளிநாட்டுல அந்த புட்பால் மாரி கேம்தா அவங்க இன்னுவாங்க
ஓகே ஓகேங்
ப்பு அது பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
நல்லதுதாங்
நீங்க என்னாச்சு சொல்லுங்க உங்களுக்கு இந்த விளையாட்டு பிடிக்கு இருந்தா நீங்க அதுக்கேந்த மாரி கேளுங்கன்னு நா சொல்றே
ஓகேங்க தோழர் இது கங்கை இ தஞ்சாவூர்ல ரொம்ப ஃபெமஸ் ஆனது பாத்தீங்க அப்படின்னா கோவில் தா கேள்விப்பட்டிருக்கீங்களா தோழன் தஞ்சாவூரி தஞ்சாவூர் ல் அமைந்திருக்குலைங்
ஆம்மா ஆம்மா மா கேள்விப்பட் தஞ்சாவூர் ஆ கே
ஒ ஆஹ் அது நல்ல ஃபேமஸான பிளேஸ்ங் தோழன் அங்க பாத்தீங்க அப்டின்னா தலையாட்டி பொம்மை அது அதெல்லா நறைய இருக் கும் தோழன் அது பாத்தீங்க அப்டின்னா தலையாட் டி பொம்ம இருக்கேல்ல எந்த பக்கமும் சாஞ்சாலு நேரா வந்து நிக்கு தோழன் அதே மாரி கங்கைக் கொண்ட சோழபுரமு பாத்தீங்க அப்டின்னா ஆஹ் எரநூத்திப் பதினாறு அடி ஹைட்டு அஹ் உயரத்துல இருந்தாலும் எப்பிடி சாய்ந்தாலும் நேராக வந்து வரு அப்டின் சொல் ல்லி அது ஒரு ஸ்டோரி ஒன்னு இருக்குங் தோழர் பட் அங்க இருக்கிற எடம்லா பாத் பாத்தீங்க அப்டின்னா இப்ப உங்ளுக்கே மன நிம்மதி கெடைக்குங் தோழன்
ஆம்மா கண்டிப்பா ஒரு எடத்துக்கு ஒரு கோயில் போனால ஒரு சாந்தமான மனநிம்மதி கண்டிப்பா கெடைக்கு
ஆமாங்க தோழன்
ஆம்மா ம்மா உஹ் போ ஏதுக்கு போய் எனக்கு புடிச்ச கடவுள் னா ஆஹ் திருவ்ண்ணாமலை சிவன் அப்டின்னு அண்ண மந்த் ஆம்மா மாஸ் பத்து மாச ஒரு நடம் பயணன்னா நாங்கப் போயிடுவோ ஏ மனைவி பத்தி கா கயே ஆம்மா ய ம ஏன் காரியத்துக்காக நா போவே இப்போ கடவுளு கும்பது எனக்கு ஒரு காரியாவாரமே கும்பிற இப்போ ஆம்மா சும்மா கடவுள நம்முளுக்கு ஒரு காரியா அஹ் ஆஹ் கண்டிப்பா அதுதா ஒண்மை உண்மையான அத் ட்டுதா இதுதா ஆம்மா எனக்கு ஒரு கரியந்தா வந்து ரொம்ப ஆஹ் ரொம்போ பத்தி பகவான் ஈஸ்வரன் மேல சிவன் மேல ஆம்மா ரொம்ப பத் வீஹா மந்த்லி மாச மாசம் அவருக்காக பயனுக்காக நா உங் உ ஊன் சன்னாய் உன் எடத்து தேடி நா வரே அப்டின்னு சொ நா வருவே செரி இப்ப ஒருத்தவ நீங்க உண்மையா நம்பற நா நம் நா அவ கண்டிப்பா உங்க கூட இருதுக்க வேண்டிதா பீலிங்காகு என் கூட இருக்காரு என் ஏ பக்கத்துல தா இருக்காரு நீங்க எதாவது வச்சு நினைச்சு பாத்து சொன்னா இப்போ நீ இப்போ நீங்க ஒரு கஷ்டம் எப்படிப்படின்னா நீ மத்தவங்கட்டு நேரடலே பேசினா சூப் பிரச்னை வஞ்சு என்ன பண்ணுவாங்கனா எந்தே நெறைய பிரச்சனைக்குது உந்தெல்லா கேட் காணப்பீங்களன் அப்படின்னு ஒண்ணு யானம்க்கும் அந்த தனிமையில இருக்கு எங்க தனிமையா இருக்கு வந்து நீ பகவான் உங்களுக்கு புடிச்ச பகவான் ச சாமிய பத்தி ஆஹ் ஒவ்வொரு பேசி பாருங்க இப்ப எனக்கு து ரொம்ப கஷ்டமா யார்கிட்ட நா சொல்லி பாக்கணு அப்டின்னா சாமி கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா அது மாரி ஏதுனா ஒரு சாந்தி கிடைக்கும் இப்ப அது கடவுள் கேட்பார் இப்ப நா உங்கிட்ட கேடது நா கண்டிப்பா கேட்ப அது நா அது நெறைய அனுபச்சிருக்கே ஆஹ்ம் அவங்ககிட்ட சொல்லிறே நெறவேத்தி இருக்காரு சில தான திலீ அஹ் சில தான மாமாது அந்த காலர் தா நம்ம நென்ச் ஓ ஓக் து இந்த காலன்னா எதோ சந்தர்ப்போ எதோ தவிக்கிறது அ அதனாலேதா பண்றாரு அப்படின்னு நீங்க நெனைச்சிக்கலா ஒரு தனிமலே இருக்கும்போது இப்ப யார்கிட்டயு ஷேர் பண்ணா யார்கிட்டு பைன் பையன்படுத்தி சொல்லணுல்ல எங்கிட்ட இத சொல்னா சொல்லாமா வேணாவா இருக்கும் பாத்தீங்களா அது தனியா இருக்கும் போது நீங்க எதா ஒரு புடிச் ச்ச கடவுள் கிட்ட போய்ட்டு நீங்க ஷே சொல்லா ஒரு மணி நிம்மிதி இருக்கு நீங்கட் ஆஹ் பண்ணிப் அ பாருங்க நல்லாதா இருக்கு நீங்க அது எதுப் அது பத்தி ந சொன்னது பத்தி எதூ ஓகேங்களா
ஊ அம் மிகவும் நன்றிங் தோழன்
நீங்க என்னா சொல்றீங்
எனக்கும் நெறைய அனுபவங்கள் உள்